ஹலோ
என்ன பண்றடா
சும்மாதா க்கா நீங்க
நான் சும்மா எதோ என்னோட மேரேஜ் ஆல்பம் பாத்துட்டு இருக்கறேன்டா
மேட்ஜ் அல்பமா வந்துச்சாக்க அதுக்குலே
ஆஹ் வந்துருச்சுடா வந்து ஒரு ரொம்ப நாள் இருக்கு நானும் செரி ரொம்ப நாள ஆச்சே மறுபடியு எடுத்து பாக்கலாமே அப்டின்னு பா த்துட்டு இருந்தே ஆனா ஏண்டா பார்றோன் டற மாதிரிதா கொடுமை பண்ணி வச்சிருக்கறானுங்க மேரேஜ் ஆல்பத்த
ஆ நானு ஒண்ணு பாக்கவே இல்ல ஏ நா வரும்போதுதா பாக்கனு ஆல்பத்த ஐயா நல்லா இல்லயா
சுத்தமா நல்லாவே இல்லடா ஆ எங்களுக்கு எப்போ நாங்க உடனே கே ட்டுட்டோ மேரேஜ் ஆல்பம் எங்ளுக்கு வேணு அப்டின்ட்டு ஆனா அவங்க என்ன பண்ணாங்கனா ரொம்ப டிலே பண்ணி அதுக்கப்புறந்தா குடுத்தாங்க ஃபஸ்ட் பென் டிரைவ்ல குடுத்து அதுக்கப்புற உங்ளுக்கு எந்த ஃபோட் டோ புடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோலா செலக்ட் பண்ணி குடுங்க அப்டினு சொல்லி அதுக்கே எங் எங்ளுக்லா வந்து பாத்திங்கனா ஒரு டென் டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதுக்கு மேலே ஆயிடுச்சு செரி இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டா அப்டின்ட்டு மாமா என்ன பண்ணாரு ஓகே எந்த ஃபோட்டோ வேணுமோ அதெல்லா பாத்து குடுத்து ஓகே பண்ட்டாரு சேரி அந்த ஃபோட்டோஸ் தா வரு அப்டின் நெனைச்சு நாங்க ஆல்பம் வந்தது பாத்தா எங்களுக்கு அப்டியே பயங் கர ஷாக்கு ஃபேமிலி ஃபோட்டோஸ்ல இருந்து அதாது சிங்கிள் சிங்கிளா எடுத்திருப் ப்பாங்க அந்த ஃபோட்டோஸ்ல இருந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்க்கு அதுக்கப்புற கெஸ்ட்டா வந்திருப்பாங்கல ரிலேட்டிவ்ஸ் அவங்களோடது அதுக்கப் பற வந்து கப்புள்ஸான ஃபோட்டோஸ் அப்டி தா வச்சு எல்லா ஆல்பம்லயு நா பாத்துருக்கே ஆனா வந்து எங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ்ல பாத்தினா நாங்க சிங்கிளா இருக்கிறது அதுக்கப்புற மே ரேஜ் ஆன பிக்ஸு ரொம்ப கம்மி இந்த தாலி கட்றது இதெல்லா பாத்தினா ஒரு ரெண் நா அஞ்சு ஃபோட்டோஸ்குள்ள தா வந்துருக்கு அதுக்கப்பற அதுக்குள்ள டைரக்டா ரிசப்ஷன் ஃபோட் டோ வந்துருச்சு அதுலயு ஃபேமிலி ஃபோட்டோ ஃபஸ்ட் வர்ல யார் யார்னே தெரியாத அவங்களோட ஃபோட்டோ ஸ்லா வந்துருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ பாத்தினா ரொம்ப குட்டியா வச்சிருக்காங்க தெரியாதவங்களோட ஃபோட்டோலா வந் து நல்லா பெரிய சைஸ்ல வச்சு வச்சிருக்காங்க செரி இதுல தா சொதப்பி ட்டாங்க செரி எங்க ரெண்டு பேரையு தனியா எடுத்த ஃபோட்டோஸ்லயாது கொஞ்ச நல்லா குடுத்துருப்பாங்க அப்டினு பாத்தா அது அத விட ரொம்ப மோசமா சொதப்பி வச்சிருக்றாங்க குடுத்த ஃபோட்டோஸே வந்து திருப்பி திருப்பி வந்து ஒ பிளாக் அண்ட் வைட் ல அதுக்கப்புற கலர்ல அது மாரி ஒரு அஞ்சு ஃபோட்டோ ரிப் ரிப்பீட்டடா ஒரே ஃபோட்டோ வச்சு கடைசிக்கு அப்டியே முடிச்ட்டாங்கடா
அடப்பாவிங்ளா இப்டியா பண்ணி வச்சிருக்கானுக இப்ப ஃபஸ்ட்டே அவ பேக்ரவுண்ட்லா செக் பண்ணலயாக்கா எப்டி பண்ணிருக்கா இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்லா
அது வந்து என்னனா மாமாவோட ஃப்ரெண்டு தாண்டா சேரி ஃப்ரெண்டு எப்டினா அந்த இன்ஸ்டா அந்த இதுல மாமா என்ன பண்ணிருக்கறாரு அவங்ளோட பேஜ்ல போய்ட்டு ஃபோட்டோஸ்லா பாத்துருக்கறாரு போஸ்ட் இந்த ரீல் செல்லா பாத்துட்டு ஓகே சூப்பரா பண்ணிருக்றாங்க அப்டினு என்ன பண்ட்டாரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப் அப்பற வேண்டா இப்ப ட்ரெண்டா நல்லா பண்றாங்க அப்டின்ட்டு அத பாத்துட்டு நம்பிட்டாரு. அந்த இன்ஸ்டா பேஜ் பாத்து சோ என்ன ஆய்டுச்சு எங்ளுக் கு நல்லா செஞ்சு குடுப்பாங்க அப்டினா நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க சுத்தோ ஒண் ணுமே நல்லால அதாது அந்த அவுங்க போட்ருக்கற போஸ்ட்டுக்கு எங்ளுக்கு குடுத்துருக்கிற அந்த ஆல்பம் வீடியோ பாத்தினா சுத்தமா ஜீரோ பர்சன்டேஜ்தா மேட்ச்சிங்கே ஆகாது இது வந்து இவங்க தா பண்ணாங்ளா அப்டின்றளவுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு.
இப்ப என்ன ஆல்பம் மாத்த போறிங்ளா இப்ப உங்களுக்கு சாஃப்ட் காபி குடுத்துருப்பாங்கள ஃபோட்டோஸ்லா அதுல எல்லா ஃபோட்டோமே இருக்கா எடுத்த எல்லா ஃபோட்டோமே இக்குதாக்கா?
எல்லா ஃபோட்டோமே இருக்குடா அது மட்டு இல்லாம இப்போ நார் மலா வந்து இப்போ ஃபோட்டோகிராபர் எடுத்து சென்ட் பண்றாங்கனா அ மேக்சிமம் ஃபோட்டோ எப்டி எடுத்து அனுப்புவாங்க சொல்லு பாக்லா நீயே
மேக்சிமம் எப்டி எடுத்து அனுப்ச்சுவாங்கனா எனக்கு எப்பிடி கேக்கறிங்க எனக்கு புரில
இல்ல இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மேரேஜ் ஃபங் ஷனுக் போறேனு வச்சுக்கோ ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்கற ஃபோட்டோ எடுத்துட்டு இப் ப நா வந்து உங்கிட்ட கேக்கற செரிடா மேரேஜ்ல நீ ஃபோட்டோ எடுத்தீல எனக்கு அனுப்பி விட்ருடா வாட்ஸ் அப்ல அப் ப்டினா நீ வந்து ஒரே ஃபோட்டோவ அதுதா ஒரே ஃபோட் டோவ ரெண்ரெண்டு டைம் எடுத்து அனுப்புவியா ஓகேய் அதுல நீட் ஒரு டைம் தானே அனுப்பி விடுவ இப்ப நீ வந்து டூ த்ரீ டைம்ஸே ஃபோட்டோ எடுத்துட்ட ஒரே போஸ்ல இருக்கறத டூ த்ரீ டைம்ஸு இல்லனா ஃபைவ் டைம்ஸ் குட எடுக்கற நீ அதுல எது ஓக் கேவா இருக்கு நல்லா இருக்குதானு பாத்து அதுல செலக்டடா வந்து நெறையா ஃபோட்டோஸ் இருந்துச் சுனா ஒரு ஃபோட்டோ அப்டிதானே எடுத்து எனக்கு அனுப்புவ
ஆமா எதுநல்லாருக்கோ அத பண்ணி அனுப்ச்சுடுவே
அ ஆனா இவங்க சாஃப்ட் காபி குடுத்தது எப்டி தெரிமா ஒரே போஸ்ல ரெண்டு ஃபோட்டோ மூனு ஃபோட்டோ ஆ கடசிக்கு பாத்தே நாலு ஃபோட்டோ வரைக்குமே ஒரே மாரி ஃபோட்டோ எடுத்தத ஃபுல்லா காபி பேஸ்ட் பண்ணி வச்சிருகறாங்க அதா து ஒரே போஸ்ல இருக்கறது ஒரு ஒரு ஃபோட்டோ இருந்தா கூட எங்ளுக்கு கன்ஃபியூஷனா இருக்காது அந்த ஸ்டார்டி ங் மார்னிங் அதாது ட்ரஸ்லா பண்ணி மேக்கப்லா முடிச்சி அப்ப ஸ்டார்ட் பண்ணதுலந்து மேரேஜ் முடிஞ்சி ரிசப்ஷன் முடிச்சி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக் க்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே டபுள் டபுளா இல்லனா ஃபோர் ஃபோட்டோஸு ஒரே போஸ்ல எடுத்துருப்பாங்க பாரு அத்தன ஃபோட்டோஸயு அனுப்பி வச்சிருக்காங்க
ஐயயோ
அப்போ நம்ளுக்கு பாத்து அத செலக்ட் பண்ணீ எப்டி இருக்கு நம்ளுக்கு டென் ஷன் ஆய்ராதா அந்த ஃபோட்டோஸ்லா செலக் பண்ணி எது நல்லாருக்கோ எது நல்லாருக்காதோ அது அவ்ளோ ஃபோட்டோஸ்ங்கமோது நம்ளுக்கு லேப்டாப்ல ஃபர்ஸ்டு ஓபனா குமா நீயே சொல்லு
கண்டிப்பா அதுக்கே லோடிங்காவு எவ்ளவோ நீங்கமுனாடி எப்பயோ சொல்லிருப்பீங்கனு நெனைக்கிற அது ரொம்ப அதிகமா ஜீ பீ இருன்ச்சி அதுன்ட்டு லேகாச்சி ஓபன் பண்ணும்போதே என்னைக்கோ சொன்னீங்க
ஏ ஆமாண்டா எனக்கு லேப்டாப்ல குடுத்து அந்த ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்டு லோட் ஆகி வறதுக்கே வந்து எனக்கு அவ்ளோ நேரோ ஆச்சி அது லோடாயி செரி ஓபன் பண்ணலாங்கபோதே லேப்டாப் ஹேங் ஆயிட்ச்சி அப்டிங்க மோது நம்ளுக்கு எவ்ளோ டென்ஷனா இருக்கு சொல்லு பாக்லா
கண்டிப்பா கா நானு இப்ப மாமா கல்யாணத்துக்கு ரீசென்டா மாமா கல்யாண நடந்துச்சு ஒரு டூ இயர்ஸ் ஒரு ரீசென்டா இல்ல டூ இயர்ஸ் அவுங்க வந்து எப்டி பண்ணாங் கனா அவுங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டே சொல்ட்டாங்க மேரேஜ் அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் தா போட்டோகிராபர் எல்லா சோ அவங் கிட்ட சொன்னால நீட்டா பண்ணி குடுத்துட்டாங்க அவங்க சோ தெரிஞ்சவங்கட குடுத்தா ஈஸியா பண்ணிக்லால சோ அவுங்ளுக்கு தெரியு யார்யாரு சொந்தக்காரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுல யார்யாரு சொந்தக்காரு எதுன் ட்டு சோ அவங்க வந்து இவங்க இப்ப நாம சொல்ற பேச்ச கேட்டு கரெட்டா பண்ணி குடுத்துட்டாங்க அது இப்ப வந்து சாஃப்ட் காபியு லிங் அம்ச்சுட்ருந்தாங்க ஓபன் பண்ணி பாத்தா எல்லா பக்காவா இருந்துச்சு போட்டோ எல்லாமே லைன் பை லைனு இப்ப நம்ப எந்த ஆர்டர்ல சொன்னோமோ அதே மாரி அவங்க பண்ணி குடுத்துட்டாங்க இது அது என்னாது கா அது பேரு போட்டோஸ்லா வப்பாங்களே ஃப்ரேமா இல்ல
ஆ போட்டோ ஃப்ரேமு
ஆல்பம் ஆல்பம் ஆ ஆல்பத்துல வந்து எப்டி நம்ப லைன் பை லைன் வைக்கனுமோ கேக்கமோது அது மாரி குடுத்துருவாங்க அவங்க சோ அங்க டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆப் அந்த ஃப்ரேம்ஸ்லா இருக்கு ஆல்பமு இருக்கு அங்க நம்ப எந்த இதுல கேக்கறமோ அது மாரி பண்ணி குடுப்பாங்க இப்ப மாமாக்கு ரீசன்டா பண்ணது வந்து அந்த ஃப்ரேம் வந்து சி ஆல்பம் வந்து இந்த வுட்டு இருக்குல்ல
ம்
ஆ அந்த மாரி இருக்கு வெளியில பாக்கறதுக்கு
அது சே நீ சொல்ற மாரி கூட இல்லடா நாங்க இந்த மேரேஜ் ஆல்பம் மா வாங்கி ஒரு வாரோ கூட முழுசா ஆகலடா வரவங்கல எல்லா பா ப்பாங்கல்ல மேரேஜ் ஆல்பம் வந்துருச்சா அப்படின்ட்டு வந்தாலே எல்லாரு ஃபேமிலி வரவங்க எல்லாருமே பாப்பாங்க அப்போ பாக்க பாக்க என்ன ஆச்சுனா ஆல்பம் தனியா அந்த பைண்டிங் தனியா வந்துருச்சுடா பிஞ்சிட்டு
பைண்டிங் தனியாவா என்னாக்கா சொல்றீங்க அந்தளவுக்கா மோசமா இந்ச்சு பைண்டிங் பண்ணது
ஆமான்டா பாத்தா கம்மு மட்டு ஒட்டி வெச்சிருக்கறான் அந்த அ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லா வந்து புக் பைண்டிங் பண்ணி வாங்கிட்டு வருவோம் பாரு அந்த மாரி ஒட்டி வெச்சு குடுத்துருக்கான்டா
அடப்பாவிங்ளா
அதுக்கப்றோ சேரின்ட்டு மாமா போய் என்ன இந்த மாரி பண்ணிருக்கிற நம்பி தான குடுத்த அப்டி ன்னதுக்கப்றோ என்ன பண்ணியிருக்கிறான் ஸ்டாப்லர் பின் அடிச்சு அதாது அந்த போட்டோ சேரி பைண்டிங் பண் ணாதாது வருதுன்னு பாத்தா அந்த ஆல்பமோட ஷீட் இருக்கு பாத்தியா அதுவே தனியா பிஞ்சிட்டு வருதுடா
மேல இந்த ஷீட்டு இருக்குமே அதுவா
மேல இருக்கிற ஷீட் இல்ல ஆல்பம் நம்ம திருப்புவோம் பாத்தியா அதுவே மொத்த அ உள்ள இருக்கிறதெல்லா தனித்தனியா ஒவ்வொரு லீஃபா கலண்டுட்டு வருது அந்த ஷீட்டு
அய்யயோ ஆ
அதுக்கப்பறோ அத ஹு அத ஸ்டாப் பண்ணி அத ஃபுல்லா ஸ்டாப்லர் அடி ச்சு அதுக்கப்பறோம் மேல அந்த பைண்டிங் நல்லா ஒட்டி அப்படி குடுத்திருக்கிறான் எப்டி இருக்கும் பாரு
அதா நீங்க காசே குடுத்துருக்க கூடாது அதுக்கு
காசு குடுத்தாதா வந்து இதெல்லா குடுப்பன்னு சொல்லி அமௌண்ட் குடுத்து அந்த மாரி அ ட்டகாசம் பண்ணிட்டான் ஆனா இப்படி ஒரு வொஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர நானு லைஃப்ல பாத்ததே இல்லடா
இப்ப உங்கிட்ட உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் குடு கனு நல்ல போட்டோகிராப்ரா பாத்துக்கோங்க இப்ப உங்க கிட்ட இருக்க போட்டோஸ்ல்லா அது வந்து நீங்ளே வந்து ஆல்ட்ரேட் ஆல்டர் பண்ணி இந்த மாரி எங்களுக்கு வேணுன் சொல்ட்டு ஆல்பம் போட்டுக்கோங்க எங்க நல்லா ஆல்பம் போடுறாங்ளோ அங்க போயிட்டு இப்ப எடுத்த எல்லா போட்டோமே உங் கள நீங்களே செலக் ட் பண்ணிக்கோங்க இந்தந்த போட்டோ இந்த இடத்து வருன் சொல்ட்டு நீங்ளே ஷாப்புக்கு போய் ட்டு சொல்லி நீங்ளே போட்டு கொண்டு வந்துருங்க அப்படி பண்ணா கொஞ்சோ ஈஸியா இருக்கு
நானு அப்படிதாண்டா யோசிச்ச ஏனா இவுங்க வந்து என்னனா அட்லீஸ்ட்டு போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவா ங்க அ மேரேஜுக்கு போட்டோ எடுத்திரு கோசுவோ அத வந்து நம்ம எப்டி எடிட் பண்லான்ட்டு டல்லா இருக்கிற போட்டோஸ ப்ரைட் பண்ணுவாங்க இவன் என்ன பண்ணி இருக்கிறானா ஆ சுத்தமா பிரை ட்னஸ் இல்ல அவ்ளோ டல்லா ஃபேஸ் தெரிது ஒரு போட்டோஸ்ல ஒரு கிளாரிட்டி இல்ல எ இப்போ ஃபேஸ்ல எல்லா எதாவது மார்க் இருந்துச்சுன்னா அத கூட ஃபுல்லா எ ரேஸ் பண்ணி எவ்ளோ க்ளியர் அண்ட் சாஃப்டா குடுப்பாங்க அந்த திஷ்டி குவாலிட்டி அந்த அளவுக்கு கூட இல்லடா வீடியோ கிளிப் குடுத்துருக்கிறா அதுவுமே சுத்தோ ரொம்பவே மட்டியா இருந்துச்சு அதுக்கப்பறோ நா அ எதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்றோ நா உங்க மாமாக்கு செண்ட் பண்ணே அந்தளவுக்கு ஆயிடிச்சு நீ சொல்ற மாரியே நானு குடுத்து பாக்குறேன்டா
கடையில குடுத்துட்டு இந்த லிங்க்க சென்ட் பண்ணுங்க சாஃப்ட் காப்பிலா சென்ட் பண்ணுங்க அதுப்போ இந்தந்த முக்கியமான ஃபோட்டோஸ் இருக்குல்ல அது மட்டு அவுங்கட்ட செலக்ட் பண்ணி குடுத்துட்டீங்னா கரெக்டா பண்ணி தந்துருவாங்க
சேரிடா நானு குடுத்து பாத்துட்டு எப் டின்னு உனக்கு சொல்றே சேரிடா சேரி நா நாளைக் கூப்பர்றே
ஆ ஓகேக்கா பாய்கா ம்